ஹலோ கேக்குதுங்களா என்ன பண்றீங் நீங்க
ஹலோ கேக்குதா
ஹலோ ஹலோ கேக்கல
கேக்குது கேக்குது
ஹலோ
நீங்க என்ன பண்றீங்க நானு வீட்லதா இருக்கே இப்பதா வேல வேலலாம் முடிஞ்சது இப்போதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு
ஓ அப்டீங்களா செரி செரிங்க சாப்ட்டீங்களா நோங்க கொழந்தைய தூங்க வச்சுட்டு இருந்தங்க ஹ ம் சாப்ட்டேங்க சாப்ட்டேங்க ம் ஆமா ஒங்காளு ஒடம்பு கொஞ்ச செரி அப்டில்லீங்க ஃபீவரா இருக்கா அதனால கொஞ்சம் ம் ஆமாங்க கொஞ்ச மாசம் ஊசி போட்டுட்டு வந்தே கொழந்தைங்களுக்கு போடற ஊசி அதனால கொஞ்ச வந்து வீங்கின மாரி ஆயி ஈறு கொஞ்ச வந்து ஜுர வந்துருச்சா இந்த ஆறு மாசம் தடுப்பூசி போடும் போது அவுங்களுக்கு வந்து பச் என்ன அந்த வலி வந்து இருக் கோங்க அப்ப வந்து ஜொர வந்து
கொழந்தைங்க
விட்டா
கொழந்தைகங்க அன்னைக்கு சரியா தூங்க மாட்டாங்க நைட் ஃபுல்லா ஒரு அழுகையாதா இருக்கு வீங்கி வர ஒத்தட குடுங்க பாப்பாக்கு
ம் சேரிங்க அதாங்க ஐஸ் கட் டி ஒத்தட குடுத்துருக்கே ஓரளவு பரவாலங் வீக்க இல்ல இப்ப பரவால்லங்க ஐஸ் கட்டி ஒத்தட வந்து குடுத்துருக்கங்க
சுடு தண்ணி சுட தண்ணி உத்தரம் குடுக்க கூடாதா
சுடுத்தனியும் குடுக்கலாங்க ஆ ஆ ஒரு சிலரு சொல்றாங்க அதுதாங்க ஒரு சிலரு சுடு தண்ணி தண்ணில ஒரு சிலருங்க ஐஸ் கட்டி ந ஐஸ் கட்டிலயே கொடுப்ப அதுந்த வீக்கத்துக்கு வந்து கே போங்க வலி ஹெவி வழியா இருக்கு அப்படின்னா நம்ம சுடுதனிய ஒத்தரம் வந்து கொடுத்துருக்கலாங்க கொஞ்ச வந்து அவங்களுக்கு நம்ம தேவ அதிகமா இருக்கும் நேத்திக்கு வழியிலவ அம்மாவே தேடும் அதனால நம்ம அருகில் இருந்து அவங்கள வந்து பாத்துக்கறிறது ஆ நல்லதுங்க அவங்களுக்கும் ஒரு சேஃப் ப்பா ஒரு
ஆமா ப்ப கொழந்தைங்க எப்பவுமே உடம்புடியலனா அம்மாவதா தேடுவாங்க என்னதான் அப்பா பாத்துட்டாலும் கொலந்தைங்க தாய தான் தேடுவாங்க
ம்ம் ம்ம் ஆமா ஆமாங்க இப்போ பாத்தீங்னா ஆ கொஞ் கொஞ்ஜோ வந்து வரவே அந்தளவு வந்து தலைக்கெலாம் தண்ணி ஊத்த மாட்டாங்க கொலந்தைங்களுக்கு தண் நீ வந்து சுடு தனி வச் வெது வெதுனு இருக்கற தண்ணியதாங்க ஊத்துவோம் அவங்களுக் நல்ல நம்ம சுடு தண்ணி ஊத்தும் போதுதான் ம் அந்த வந்து அந்த உடம்புல னக்கு அசம்பு வலி எல்லாமே வந்து சரியாவும் ம்ம் தலைக்கு கி வந்தா எப்பயாவது ஊத்துவோம் ஊத் த்தனா உடனே தூங்கிடுவாங்கங்க அவங்க இதமா இருக்கும் போல தூக்கமா வரும் போல தூக்கிட்டுவங் நம்ளுக்கே அப்படிதானே நம்ம வந்து தலைக்கு தண்ணி ஊத்துனா நல்லா தூக்கம் வரவுங்களா
கண்டிப்பா தூக்கம் வரும் கொலந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவ நல்லா எண்ணெய் தே ச்சு உடம்பு புல்லா மசாஜ் பண்ணி புள்ளே பாட்டி விட்டிங்கனா உடம்புல இருக் க்க அந்த சூடுலா தனியனு சொல்லுவாங்க நீங்க செய்வீங்களா கொலந்தைக்கு அதெல்லா
ஆ ஆமாங்க ஏன்னா வந்து ஓ நல்லா வந்து இப்பலாம் மசாஜ் ஜா இத நம்ம வாங் இ அத வந்து பாத்தீங்னா கொழந்தைங்களுக் கொடம்பு ஃபுல்லா வந்து நம்ம உருவி விட்டுட்டு அதுக்கப்பம் குளிக்க வச்சோனா அவங்களுக்கு தூக்கமு சரி அந்த ஒரு ஒரு புத்துணர்ச்சியாவு அவங்க இ இருப்பாங்க அ கொழந்தைங்களுக்கு கொஞ்சோ மசாஜ் ஒன்னு பாத்து பண்ணனு ஏன்னா எல்லாமே வந்து பாத்தீங்னா கொஞ்சோ இலசா இருப்பாங்க அவங்க அதனால வந்து நம்
ஆமா கொழந்தைங்களுக்கு வாரத்துல ஒரு தடவையாச்சு பண்ணணுன் பெரியவங்க சொல்வாங்க அது ஒடம்புக்கு வந்து புத்துணர்ச்சியு குடுக்கும் எலும்புலா கொஞ்சம் அ அ வலுப்படுத்துன் சொல்லுவாங்க வளர்றதுக்கு அதனாலதா உங்க கிட்ட கேட்ட நீங்களு செய்வீங்ளா அப்டின்னு கண்டிப்பா
ம் அ தலைக்கு ஊத்தலா அ எப்பயாவது ஊத்தலா என்ன சமக்கு ரெகுலரா சுடு தண்ணி வந்து நம்ம ஊத்தணு அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்ன்னா அ கொஞ்சோ வந்து இந்த குளிச்சிட்டு வந்தோன்ன டக்குன் னு அதுங்கள வந்து உறங்க வச்சிட்ணு இல்லன்னா வந்து குளிச்சுட்டு வந்தோனா சாப்ட்டுச்சுங்களோ இல்லையோ அந்த தூக்கோ இழுத்துன்னு போயிடுவ அப்டியே தூங்கிடுங்க அப்றமே தொட்டில்ல போட்டா நம்ம தொட் ம் தொட்டில போடும்போது ரொம்ப நேரோ தூங்குவாங்க நம்ம பெ பெட்ல போடும் போது அவங்களுக்கு அந்த ஒடம்பு வலி தெரியாம இருப்பாங்க நல்லா நம்ம தொட்டில்ல போட்டு ஆட்டி விட்டு ஒரு தாலாட்டு பாட்டு பாட்னோன் வச்சுக்கோ வாங்க வாங்க ஆ தூக்கோ ரொம்ப முக்கியந்தா அவுங்களுக்குமே ஆனா என்னன்னா பகலல்லா தூங்கிட்டு நைட்ல வந்து ஆ எழுப்பிட்டே இரு ப்பாங்க அது எல்லா கொழந்தைங்களு
கொழந்தைங்களுக்கு ஆனா தூங்கும் போது கொழந்தைங்களுக்கு ஆனா தூங்கும் போது பாட்டு பாடுனோ அப்டின்னா கொழந்தைங்க நல்லாவே தூங்குவாங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கொழந்த அப்டிதா அவுங்க நல்லா பாட்டு பாட வச்சி கொழந்தைங்கள தூங்க வப்பாங்க அவங்க தூங்கனுனாவே அந்த பாட்டு பாடுனனா ஆட்டோமேட்டிக்கா தூங்கிடுவாங்க கொழந்தைங்க
ம் ஆமாமாங்க ஏனா எனக்கெல்லா வந்தாங்க கஷ்டமா இருக்கு என்னென்னமோ பாட்ட போட்டு நானுமே பாட்டு பாடுவே தாலாட் டு பாட்டெல்லா பாடுவே போட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட் டுவேங்க இருந்தாலு கஷ்டப்பட்டு தூங்க வச்சாலு எதன்னா ஒரு கொசு வந்து கடிச்சி எழுப்பி வுட்ருங்க சும்மாவே எழுந்து எழுந்துட்டே இருப்பாங்கள் ஆள் குடுக்குறத நிறுத்துனாதாங்க அவங்க வந்து தூக்கோ வந்து ஒரு நாள் முழுக்க தூங்குற மாரி இருக்குங்க
கொழந்தைங்க நைட்ல அப்பப்ப எந்திருக்கிறதே
ம்
பால் குடிச்சாலே கொழந்தைங்க அப்பப்ப நைட்ல எந்திரிச்சிட்டே இருப் ப்பாங்க அது உங்களுக்கு தூக்கொ சரி இருக்காது கொழந்தைங்களுக்கு தூக்கொ சரி இரு க்காது ஆனா கொழந்தைங்க காலை ல்ல நல்லா தூங்கிடுவாங்க நைட்ல செரியா தூங்க மாட்டாங்க உங்களுக்கு தூக்கொ இருக்காது அ அதுவே ரொம்போ ஒடம்பு கொஞ்சொ வலிக்கு
மணி வரைக்கு உம் ஆமாங்க ஆமாங்க இந்தக்கும் பாடப்படுத்துவாங்க எழுந்து எழுந்து அப்பதா படத்துருப்ப திருப்பி திருப்பி எழுந்து எழுந்து அஹ் எழுப்பி விட்டுனே இருப்பாங்க ஆனா அஞ்சு மணி ஆனா அப்போத வர ஆரம்பிச்சிருவாங்க நம்மளுக்கு நைட் எல்லா தூங்காதது இருந்ததுக்கு ஹ எப்பல்லாம் தூங்குவோம் நம்மளுமே அசதியில தூங்கிடுவவோங்க
கொழந்தைங்களுக்கு அப்பப்ப ஜீதமாயிடும்.
ஆஹ் உம் வாங்க இப்போ காலைலில அவ எழுந்துக்கும் போது அந்த சூரிய ஒளி வந்து அவங்களுக்கு வந்து பரணுங்க கால இல்ல எ லைட்டா ஒரு சூரிய ஒளி படுற மாதி இருந்தா அவங்களுக்கு அந்த விட்டமின் சத்து எல்லா நெறைய கிடைக்கும் எலும்புகளுக்கு அவங்களுக்கு வந்து சத் தா இருக்கு சா ச சரும நல்லா இருக்கோங்க அந்த எள வெயிலல வந்து காலை வெயில் வந்து உஹம் மனிதருக்கு நல்லதுன்னு சொல்ற மாதிரி உஹம் இளவெயில வந்து அவங்களுக்கு அல்ல ஒரு அஹ் உச்சில இருந்து பாதம் வரைக்கு எல்லா பகுதியுமே ஒ துணி இல்லாம நம்ம காட்டும் போது நல்ல ஒரு அவங்க சத்தம்னா அவங்கள கொஞ்சோ பெரிய ஒரு எடமா ஃப்ரீயா விடணுங்க அப்பதா அவங்க நல்லா அசைஞ் சஞ் நல்லா இருக்கு அதுக்கப்புறோ வந்து கீழே வந்து சின்ன சின்ன பொருட்கள் வந்து இல்லாம பாத்துக்கணு உம் ஆமா
ஆமா வாயில வெச்சிருவாங்கல்ல அது வேற பயம் இருக்கு கொழந்தைய பாத்துக்கறதுக்கு
வெளையாடற அப்பல்ல காலைலில நீங்க விளையாட விடுறாப்போ செடி கொடிகள் எல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும இன்னு வெளையாடுறதுக்கு அந்த செடியில வெளையாறது மண்ல வெளையாறது அது பசங்களுக்கு கொழந்தைங்க அதையே பழக்க வரும் ஆஹ் செடி கொடிகளை வளக்குறதுக்கு பழக்க வரும் நல்லா சூரிய சக்தி கெடைக்கு எலும்பு நல்லா வலுப்படு
உம் அதுதாங்க கொஞ்சோ விளையாடத்துக்கு வந்து அவங்க கூட விளையாடிட்டே இருந்தா டைம் போத தெரியாது என்னன்னா கொஞ் தூக்கந்தா அங்க முடிய தா நட் நடு நடுல எழுப்பிட்டே இருப்பாங்க நைட்ல மட் மத்தபடி எந்த பிரச்சனையு இல்லங்க தூக்கமு ஆரம்ப
உங்களுக்கு கொஞ்சோ
தூக்கம் வந்து கம்மிய ஆயடுங்க
உங்களுக்கு கொஞ்சோ ஒடம்பு முடியலப் போல டயர்டா இருக்க மாரி இருக்கு உங்களோட கொரல்
ஆமாங்க நைட் எல்லா வந்து எழுந்துக்குிறோம்லங்க அதனாலயே ஒரு டயர்டா
உம்
அஹ் கொழந்தைக்கு பால் கொடுக்கணுமா அதனால எழுந்துக்கவே வந்து நம்மளுக்கு டயர்ட் ஆயிடுதுங்க பகல்ல கொஞ்ச நேரம் வந்து அம்
உம் உம்
க்கட்ட விட இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அஹ் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அஹ் இது வந்து குடுக்கணும்ங்க சத்தான விஷயங்கள் வந்து நம் முன்ன ஏடுவே நம்ம சத் தான பால் கொடுத்தாதா அவங்களுக்கு க்குமே வந்து எல்லா ஊட்டுச்சத்துமே க கிடைக்குங்க இல்ல தூக் இப்ப வந்து ஒரு நால் மணி நேரம் கண்டியூஸ்ஸா தூங்குற மா இருக்கும் அது மூணு மணி நேரமா மாறும் அப்புறம் ரெண்டு மணி நேரம் கடைசி ஒரு மணி நேரம் அந்த தூங்குற மாரி இருக்கும் நாலு வாட்டி தூங்கின்னு இருந்தாங்கன்னா பகல்ல அது போக போக கம்மியாவும் மூணு வாட்டி மாறும் ரெண்டு வாட்டி மாறும் ஒரு வாட்டி ட்டி மாறும்ல்ல அந்த மாதிரியும் இருக்கு
ஒரு சில டைம் போனதுக்கு அப்புறம் தூங்கவே மாட்டாங்க சுத்தமா அந்த டைமிங்ல நீங்க தான் பாத்துக்கிற மாதிரி இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு வேலையும் செய்ய முடியாதுே குழந்தையும் பாத்துக்க முடியாது நீங்களும் சோர்வாயிருவீங்க
செரிங்க செரிங்க உங்ககிட்ட பேசுனது ரொம்ப ச்சிங்க நிறைய விஷயம் பகிர்ந்துக்கணும் ஆஹ
உம் மீண்டும் சந்திக்கலாம்
என்ன செரிங்க